ஏ
நான் அவ்ளோதா தோழி தூங்க போறேன் தோழி நீங்க தோழி
ஆ நானு சகோதரி அவ்ளோவுதா உங்களோட இந்த உரையாடல முடிச்சுக்கட்டு நானு தூங்களானுதா சகோதரி இருக்கே
சேரி சேரிங் தோழி
சேரிங் சகோதரி
இன்னக்கி ஏதாவது பேசலாமாங்க தோழி
ஆ பேசலாம சகோதரி இது நீங்க வந்துட்டு இந்த வெப் சீரிஸ்ல்லா பாப்பீங்களா சகோதரி
வெப் சீரிஸ்னா நாடக சொல்றேங்க சொல்றிங்கலா தோழி
ஆ நாளைக்கு இல்ல சகோதரி இந்த வெப் சீரீஸ் இந்த ஜியோ ஹட்டார்ல்லா ஹார் பீட்டு
ம் ம் அததா எதுவுமே நா பாக்க மாட்டேங் தோழி அதபத்தி எனக் எதுமே தெரியாதுங் தோழி
ஓ சீரியல்லா பாப்பீங்களா
சி நா டி வியு பாக்க மாட்டே தோழி வண்டி யூடியூப் சேனல் மட்டுந்தா தோழி இந்த விளாக்ஸ் எல்லா பாப்பேங் தோழி
ஓ சரிங்க சரி உங்களுக்கு நீங்க தனியா யூடியூப் ஏதாச்சு வீடியோஸ் ஏதாச்சு எடிட் பண்ணி போறீங்களா
என்னாங் தோழி
நீங்க ஏதாச்சு யூடியூப் சேனல் கீது வச்சிருக்கீங்களா சகோதரி ஏதாவது
அப்போலாம் இல்லைங்க தோழி நான் இப்பதான் கல்லூரி படிப்பை படித்து முடித்துவிட்டு சும்மாவே இருக்கேன் தோழி
ஓ இப்பதான் நீங்க வந்து யூடியூப்ல வந்துட்டு எப்படி மத்தவங்க விளாக்ஸ் போடுறாங்கன்னு பா இருக்கீங்க பார்த்து ஒரு அனுபவத்தை பாத்துக் கத்துக்கலாம்னு இருக்கீங்க
ஆமா ஆமா தோழி
செரி செரிங்க சகோதரி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருக்கீங்களா
ஆஹ் அதெல்லாம் இருக்கேன் தோழி அதுலதான் தோழி முழு நேரமும் போய்கின்றன
கண்டிப்பா சகோதரி இன்ஸ்டாகிராம் நம்ப விட்டாலும் அது நம்மள உடாதுங்கற மாதிரி பின்தொடறது சகோதரி
ஆமா ஆமாங்க தோழி
நம்மளோட பொழப்பைய வந்துட்டு யூடியூப் அதிக சகோதரி யூடியூப் இப்ப மொத இட இன்ஸ்டாகிராம் சாட்ஸ் இருக்குல்லயா அ அதலாம் இப்ப அ அதல வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து தொடர்ந்து நம்ம ரீல்ஸ்க்கு திருப்பி திருப்பி பார்த்தாலுமே டயர்டாகற ஒரே இடம் இன்ஸ்டாகிராம் தான் சகோதரி நம்ம வாழ்கையில
ஆமா ஆமாங்க தோழி நேரம் போறதே தெரிய மாட்டேங்கிதுங்க தோழி
கண்டிப்பா சகோதரி அதை விட ஒவ்வொருத்தங்க வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களோ அதை நீங்க பார்கும் போது ஒரு சில பீப்பிடி வீடியோ வந்து நமக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சில பீப் பிடி வீடியோல்லாம் ப தோழி நமக்கு வந்து ரொம்ப கெடுதலா வந்து அவங்க பண்றதே நமக்கு ரொம்ப எப்டி சொல்றது இரிட்டேட் பண்ற மாதிரியே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சகோதரி
அவங்களுக்கு வந்து நேரம் போக்குக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த தோழி
ஆமா சகோதரி சேர் நம்மள மாறி பாக்க ஆஹ் நம்பற மாதிரி மக்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் விரும்பி வந்து பாப்பாங்கன்னு நினைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சகோதரி
ஆமா ஆமா தோழி
செரி செரி நீங்க அதிகமா யூடியூப்ல எந்த மாதிரி இதெல்லாம் எந்த மாதிரி சேனல்லாம் நீங்க அதிகமா பார்ப்பீங்க
நான் பாத்தீங்கனா இந்த வி ஜே சித்து விலாக்
ஓகே அது ரொம்ப அந்த நீங்க அந்த அஞ்சு பேர் வந்துட்டு காமெடி பண்ணுவாங்களே பியாஸ்
ஆஹ் ஆஹ்ஹ ஆமாங்க தோ அதையும் பாப்பேங்க தோழி யாஸ் ரியாஸ் கே விளையாட்டுக்க எல்லாம் நிறைய விளையாடுவாங்க
ஆமா சகோதரி இந்த அஞ்சு பேர் அ ரெண்டு பேர் வந்து லவர்ஸா இருப்பாங்க ஆ ஒரு ஒரு கப்பல் வந்து லவர்ஸ் அ இருப்பாங்க மீதி மூணு பேர் வந்து பிரண்ட்ஸா இருப்பாங்க
ஆமா ஆமா சகோதரி அப்புறம் இந்த வி ஜே சித்து விளாக்ன்னு சொல்லி பார்ப்பீங்களா தோழி கிட்டு
யு டியூப் விலாக் பாக்குறதுக்கு பதில் நம்ம நிறைய சேனல நம்ம ஃபாலோ பண்றோம்ல சகோதரி அந்த அளவுக்கு நமக்கு அதிகம் நேம் வந்து நியாபகம் வச்சுக்கறதுல சகோதரி நானு
சேரி தோழின்னுட்டு
ஆஹ் நீங்க வேற எந்த மாதிரி எல்லாம் பாப்பிங்க நீங்க
என்னங்க தோழி
வேற எந்த மாரி சேனல்லாம் நீங்க பாப்பீங்க சகோதரி
அதுவே நானு இந்த குக்கிங் வீடியோஸ்ல்லாம் பாப்பேன் தோழி குக்கிங் வீடியோன்னு இங்க அப்டின்னா ஆ மெட்ராஸ் சமையல்
ஓ ஆமா சகோதரி மெட்ராஸ் சமையல் நல்லா இருக்கும் சகோதரி அதுல வந்து எதுனாலுமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஈஸியா நமக்கு புரியுற மாரி சொல்லுவாங்க நெறையா நெறையா வந்து பொருள வச்சு சமைக்காம கொஞ்சம் சி சின்ன கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிற பொருள் வந்து சமைக்கிற மாரியான எளிய முறை சமை சமையல் எல்லா சொல்லி குடுப்பாங்க சகோதிரி
ஆமா ஆமாங் தோழி அவங்க பண்ற ஒவ்வொரு சமையல்லுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு தோழி
கண்டிப்பா சகோதிரி ஆமா ஆ இப்ப இப்ப பாருங்க சார் இப்பெல்லா வந்துட்டு அவங்க முன்னல்லா வந்து எப்ப யாராவது ஒருத்தங்கத சொல்லுங் இந்த மார் தானே பிளான் பண்ணி மக்களுக்கு வந்து வெளம்பரம் படுத்திட் இருந்தாங்க இப்ப பாருங்க வந்துட்டு எல்லாருமே வீட்ல இருக்க எல்லாருமே நம்ம இன்னைக்கி என்ன பண்றோ நா இன்னிக் கி வந்து என்ன பண்றீங்கனு கால்லந்து தூங்கற வரைக்கு ஒரு வீடியோவா எடுத்து நம்ம சோசியல் மீடியால போடா ஆரம் அதான சகோதிரி சமூக வட்ட சமூக வலைத்தளத்துல வந்து இப்ப வந்து முன்னல்லா வந்து எப்பையாது இந்த ஊர்ல ஒரு ஒரு ஊர்ல அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு நால் பேர் தா நாளைக்கு நால்ல இருந்து நாற்பது பேருக்குள்ளதா இந்த மாரி இந்த மாரி புதுசா ஒரு ஐடி லா ஓபன் பண்ணி சமூக வலைதளத்துல இருந்தாங்க இப்பல்லா வந்து வீட்டுக்கு நாலு பேரு வீட்டுக்கு நாலு பேரியு இருக்காங்க சகோதிரி ஒரு வீட்ல ஒருத்தர் இருந்தா பர்ல வீ குடும்பமா சேர்ந்து எல்லா பண்றாங்க தோழி இது நீங்க இந்த ராஜா ரூபின் சொல்லி பாத்திருக்கீங்ளா அப்பறோ துர்கா துர்கா காந்தி அவுங்கள்லா பாருங்க சார் அவுங்க கொழந்தைங்களோடவே செரி அவுங்க வந்து பெரியவங்க பண்றாங்னா சகோதிரி சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க ரொம்ப கை கொழந்தைங்க
அவங்க தீ ஆமா வாத்தியர்ன்னு சொல்றதுக்கே தகுதி இல்லாத அளுங் தோழி
ஆமா சகோதிரி அவங்கள எல்லாம் வச்சு சகோதிரி ஒரு வீடியோ அவங்கள்லா ஒரு தலைப்பு ஒண்ணு சொந்தமா எடுத்து அத வந்து வீடியோ வா போஸ்ட் பண்ணி அது இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற கொழந்தைங்க மத்தியில வந்து ஏன்னா இப்ப இருக் நம்மளா வந்து அந்த காலத்துல படிக் கும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது சகோதிரி போணுங்கிற து நம்ம வந்து பள்ளிப்ப நம்ம பள்ளி பருவத்த முடிச்சுட்டு அதுக்கப்பற தா இந்த கல்லூரி வாழ்க்கை போற டைம்ல நம்ம போணுங்கிறது நம்ப வாழ்க்கையில யூஸ் பண்ணணோ ஆனா இப்ப கொரோனாங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்பற பாருங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்சு வீ நம்ப வந்து பள்ளிக்கூடம் போகமுல்ல கல்லூரி போகமுல்ல வீட்ல இருந்தே கிளாஸ் பாக்கணுங்கறதுக்காக போன் வாங்குனோ அதுல ஆரம்பிச்சது சகோதிரி இப்ப சின்ன பிள்ளைங்கள இருந்து இப்ப வரைக்குமே மொபைல்ங்கிறது ஒரு அவங்களுக்கு வாழ் கைல ஒரு அங்கமாவே மாறிடுச்சு
ஆமாமாங் தோழி
ஆ நெறைய பேர் பாருங்க சகோதிரி ஒரு சின்ன கொழந்தைய வச்சு அந்த கொழந்த டான்ஸ் ஆடுறத வீடியோ எடுக்கறன் என்னென்னமோ பண்ணிட்டுருக்காங்க ஒரு காசுக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளங் வந்து இப்டி போயிட்டுருக்கு சகோதிரி ஆனா
ஆமா ஆமாங் தோழி
ஆ உங்களுக்குலா வந்து இந்த ரீல்ஸ்லா ஆ கேக்குது சகோதிரி உங்களுக் கேட்குதுங்ளா ஆ நீங்க நீங்க ச நீங்கள பாட்டெல்லா கேட்பீங்ளா
ஆ பாட்டெல்லா கேட்பேன் தோழி வேல செஞ்சுட்டு இருக்கேல்ல பாட்டெல்லாம் கேட்பே தோழி பாத்ரோ வெலக்கைல வீடு கூட்டைல
வந்துட்டு வேல செய்யுபோதே பாட்டு கேட்டு வேல செஞ்சுதா உங்களுக்கு வேல செய் வருங்ளா சகோதிரி
தோழி என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்ணு தோழி அப்பதா நமக்கு வேல செய்றது திருப்தியா இருக்குங் தோழி நீங்கைங் தோழி
நா அப்டிதா சகோதிரி நா முன்னாடிலா அப்டிதா சகோதரி நா வந்து டிவி போட்டுட்டு சகோதிரி நா வந்து கொஞ்ச அப்பப் இப்ப கொஞ்ச ஃப்ரீ டைம்ல கொஞ்ச நாடகல்லா பாப்பேணுங்ளா ஆனாலு அப்பப்ப போட்டு விட்டுட்டு அது பாட்டுக் ஓட சொல்லி நா சில சமய வந்து பாட்ட வச்சிருப்ப சகோதிரி பாட்ட போட்டு விட்டுட்டு நாம போய் வேல செய்வ சகோதிரி நானு அப்டியே போகு சகோதரி சில தம்பி இப்ப இருக்கனால சகோதரி பாட்டு வச்சோம்னா அவனுக்கு ரொம்ப நம்ம தொந்தரவா இருக்கும்முல தூங்கும் போது அதனாலயு வந்துட்டு நா வந்துட்டு டி விய மைல்டா வச் அதே சமயோ நம்ம கிட்ட மொபைல் இருக்குல சகோதரி ரீல்ஸ் வருது அத நாலஞ்சு ரீல்ஸ்ல பாக்கனம்னா அதுலய வந்து சாங்ஸ் வந்துருது இல்லயா அப்டியே பாத்து பாத்து அப் ஃபீல் பண்ணிக்கிற்ன சகோதிரி ஃப்ரீ டைம் அப்டின்னு இப்ப நைட் டைம் நம்ம வந்து சாப்புறோ எதாச்சு நம்ப யூஸ் பண்றோ ஃபோன் யூஸ் பண்ணு போது டீ வில பட்டுக்கு பாட்டு போட்டு அப்டியே நாங்க பட்டுக்கு மொபைல் யூஸ் பண்ணுவோ சகோதிரி
செரி செரிங்க தோழி
ம் நீங்க எதாச்சு மொபைல்ல கேம்ல்லா வெள்யாடுவீங்ளே
ஆமா கேம்ல்லா வெள்யாடுவேன் தோழி இந்த அந்த தாயம்ல்லா இருக்கலைங் தோழி தாயம் அதெல்லா வெள்யாடுவேங் தோழி ஆமாங் தோழி ஆமாங் தோழி ஆமாங் தோழி பொழுதுபோகலன்னா அதாங் தோழி வேலயே
செரிங் ச நானு வச்சிருக்க சகோதிரி நா சும்மா எப்பயாச்சு போர் அடிக்கு போது நா வெள்யாடுவே சகோதரி நம்பளு ஒரு டைம் ஃப்ரீயா இருக்கு போது வெள்யாடலா சகோதரி நம்போ கெடைக்கு போது
செரி செரிங் தோழி அப்றோ வேற எதாவ்து நீங்க விளயாட்டு விள்யாடுக்கீங்ளாங் தோழி
ஆ நா வந்து கேரம் நா வந்து மொபைல்ல விட இந்த நேர்ல வந்து கேரம்லா விள்யாட போல தோழி கேரம் எனக் விள்யாட தெரியும் கேரம் நா பிளே பண்ணிட்ருக்க நானு ட்டுக்கு வீட்ல இருக்குபோது நா விள்யாண்ட்ருக்கங்க இப்ப வந்துட்டு ஒரு பெரிய கேரம்போர்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து பாங்கன் சொல்லியிருக்காங்க இப்ப கொஞ்சோ இப்ப தம்பி வந்து கொழந்தையா இருக்கா அவ வாங்கனாலு விளயாட்டு பொருள் நெனச்சசு அது மேல ஏறி உக்காந்து ஒடச்சிடுவா அதுக்காக ஒரு ஒரு வருஷம் போட்டோ அவன் கொஞ்சோ ஒரு மூணு நாலு வய்சு வந்துருச்சுன்னா நம்போ நம்ப விள்யாட்றத பாத்துட் அவனுக்கு விள்யாண்னோன் ஒரு ஆர்வோம் வரும்ல சகோதிரி அந்த டைம்ல வாங் லாம் சகோதரி அதுக்கப்றோ இந்த செட்டில்கார்க்கு வந்துக்குள்ள சகோதரி
ஆமாங் தோழி
அது எனக்கு அது எனக்கு விள்யாட தெரியோ சகோதரி அத நா எப்பயாவ்து போர் அடிக்கு போது நா விள்யாடுவ நானு இப்ப இங்க வந்துட்டு சகோதிரி கொஞ்ச நா இருக்கறது கொஞ்சோ உள்ள கிராம மாரி இருக்கு சகோதிரி இங்க வந்து இங்க வந்து நம்ம ரோட்ல விளாண்டோம்னா அடுத்த வீட்ல போய் விழுவோ அவங்க எதாவ்து சொல்லுவாங்க அந்த கார்க் எட்த்து குடுக்கறதுக்கு நம்ப கேள்வி கேக்கணு அதனால இங்க இருக்கிற வீட்டல்லா வந்து விள்யாட செட் ஆகாது சகோதிரி
செரி செரிங் தோழி
மத்தபடி எதாச்சு ஒரு கேம் வந்து ஒரு ரெண்டு மூணு அப்றோ மொபைல்லல்லா வருதுல சகோதரி அந்த மார் ரி ஒரு பிளானிங் கேம்லா கொஞ்சோ டஃப் பண்ண வெள்யாடுவ நானு
செர் செரிங்க தோழி
ம் நமக்கு ஒரு பொழுதுபோக்கு ஆகணும்ல சகோதரி ஆ நீங்க அந்த மாரிலா என்னென்ன விள்யாடுவீங்க
நாங்க பாத்தீங்ன்னா இதேதா தாயம் தா தோழி அதிக உக்காந்து வெள்யாடுவ ஆன்லைன்லே ஓ ஓ வெள்ளாடுவ தோழி அப்புறம் பாத்தீங்க அப்டின்னா பல்லாங்குழி
ஓ சேரி சேரி சகோதரி நீங்க இன்னு வந்து குழந்தையாவே இருப்பீங்க போல சகோதரி கேக்குதுங்களா ஹலோ ஹலோ சகோதரி சகோதரி கேக்குதுங்களா பேசுறது ஹலோ சகோதிரி சகோதிரி கேக்குதுங்களா ஹலோ சகோதிரி